ஆ சொல்லுப்பா சாரி நெக்ஸ்ட் கால் ஒண்ணு வந்ததுங்களா வாட்ஸ்அப் கால்
ஆ ஓகே ஓகே சேரி சேரி சேரி ஓகே ஓகே
சொல்லுங்க இப்ப ஃபேமிலி பத்தி பேசலாமா பேசலாங் டாஸ்கு பைவ் இருக்கு சோ அந்த பைவ் மெம்பர்ஸ் கூட மட்டுதா நம்ப கான்டெக்ட் பண்ணனுங்களா
க்க ஒருத்தர் கூட ஒரு ஒருத்தர் கூட அஞ்சு கால் பேருக்கு பேசிக்கலா இப்ப நா நீங்க எனக்கு அஞ்சு வாட்டி ஃபோன் பண்ணிக்கலா நா உங்களுக்கு அஞ்சு வாட்டி ஃபோன் பண்ணிக்கலா
அது ஓக்கே பட் டாஸ்க் லெவலே எனக்கு அஞ்சுதா காமிக்குது மொத்தமா
ஒடே முடிக்க முடிக்க வரும்
முடிக்க முடிக்க வருங்ளா அப்ப
இல்ல இல்ல நீங்க நீங்க முடிக்க முடிக்க டாஸ்க் நீங்க எப்ப ஃப்ரியா இருக்கீங்ளோ அப்ப பண்ணிக்கலாம் இப்ப என்னன்னாக்கா பஸ்ட்டு நானு என்ன பண்ணேன் சரி ஓக் கு இதுலா பண்ணிக்கிட்டுட்டு நா அப் டியே உட்டுட்டேன் சும்மா அசால்ட்டா எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு பேத்துட்ட மட்டும் பேஸ்னே அப்பப்போ பாத்தா இன்னிக்கி கிரடிட் நேத்து கிரடிட் ஆயிச்சு காசு எட் நூறுவா காசு கிரெடிட் ஆயிருக்
ஓ சூப்பர் ஆ ஆ நீங்க பேங்க் டீடெயில்லா அப்லோட் பண்ணிடீங்ளா
ஆ நாங்க அப்லோட் பண்டேன் முன்னாடி அப்லோட் கொன்றே
ஆ ஏதாது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரா பார்த்தா
ஆ அவருட்ட கேட்ட
ஆ ஓகே நீங்க எப் புடி இதுல ஜாயின் பண்ணிங்க
என் ஃப்ரெண்ட் ரெபர் ரெபரி நா வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தரு
ஆ ஓ சூப்பர் சூப்பர் அப்ப நம்ப லிமிட்டடா எவ்ளோ வேணாலும் பேசிக் கலாம் இல்லியா
து நிமிஷத்துக்கு ஃபாட்டி கால கட் பண்ணி கட் பண்ணி பேசிக்கலாம் ஆ ஆ பேசிக்கலாம் ஆ பத்து நிமிஷத்துக் ஒரு வாட்டி நம்மதான் கட் பண்ணனு ஏன்னா ஒரு ஆள் வந்து ஒன் எயிட்டி மினிட்ஸ் பேசலா
ஆமா ஒன் எயிட்டி மினிட்ஸ் எத்தினி அவர்ஸ் ஆகுது அட கடவுளே ஹவுஸ் ஒய்ப்பு நாங்ளாம் பாவம்ப்பா அவ்ளோ டைம் எங்களுக்கு கெடைக்
க நீங்க வந்து இப்ப உங்களுக்கு டைம் டூரேஷன்லாம் தர்ல நீங்க ஒரு வாரத்துக்குள்ள மூணு மணி நேரம் பேசணுன்ர சொல்லல்ல ஒங்களுக்கு எப்ப தேணுதோ அட்டன் பண்ணி பேஸ் ச வேண்டியதார பேசுறதுக்கு ஒரு காலக்கு காசு தராங்க அவ்ளோ
அவ்ளோதா அதாவுது இந்த மூணு மணி நேரம் நம்ப எப்ப வேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓ சரி சரி சரி அப்ப வீக்
வீக்லி ஒன் டைம் ரிவிட் ஆவுன்தா நெனக் கிறே ஏன்னா எனக்கு ஒரு வாரம் கழிச்சு கிரெடிட் ஆச்சு
கிரடிட் ஆயிடுச்சு சேரி சேரி சேரி பரவால்ல பரவால்ல ஓ சோ அத எனக் கு பஸ்ட்டு காலு ஒரு அக்கா பேசினாங்க நானே இன்னைக்குதா ஃபஸ்ட்
ஓ ஆமா இப்பதா மெசேஜ் போட்டுருந்தாங்க டெஸி
அப்டிங்ளா அப்ப நம்ம ஒரு ஆளு கிட்ட பைவ் டைம் பேசிக்கலா ஓகே சூப்பர் சூப்பர் பரவாயில்லா பா இல்ல நா அக்கௌண்டு டீடெய்ல் இன்னு குடுத்துட்
ஆ குடுக்கலையா குடுக்கலன்னா பிரச்சன இல்ல நீங்க ஒ ஒன்னும் பிரச்சன இல்ல குடு குடுத்துருங்க அவுங்களுக்கு முடுஞ்சளவு சீக்கரோ
ஆ ஓகேப்பா ஓகேப்பா நம்ம இப்ப பேமிலிஸ் பத்தி பேசலாமா இல்ல ஜென்ரலாவே பேசலாமா
சொல்லுங்க எதுவா இருந்தாளு கேளுங்க நா சொல்றே
எதா இருந்தாலு தா தச ஆ பண்ண எனக்கு எல்லாமே கம்பர்டபிள் தா ஏன்னா ஓபி அடிக்குறதுனா நல்ல தான இருக்கு அத டைப்பிங் ஏ டைப்பிங் வந்து எனக்கு செட் ஆகாது
டைப்பிங்னா சுத்தமா செட்ட ட்டாவாதுல எனக்கே தமிழ்ல டைப் பண்ண சொல்றாங்க அது கொஞ்சோ கஷ்டோ சொன்னா அதுனால
அது நம்ப ஓப்பின்னா அது கொஞ்ச நேரோ அடிப்போ நம்ம காலேஜ் பசங்க கூட அடிக்கிறமாரி அடிச்சிட்டுக்கலா நம்ம யாரு எவருனே தெரியாது இல்லையா
உம் உம் ஆமா இப்ப ந பேசுறது கட் பண்ணி ஏஐ க்கு பீட் பண்ணுவாங்க அப்டின்னு நெனக்குறே
ம் அப்ப எது நம்மள பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க
நம்மள பத்தி பர்சனல் இன்பர்மேஷன் நம்ம ஃபோன் நம்பர் மெயில் ஐடி அதெல்லா கால் பண்ணக்கூடாது அதுக்கப்றௌ வந்து கெட்ட வார்த்த
அது ஓகே அது முன்னாடியே நா பாத்தே நா அதுக்கு சொல்ல வரல இப்ப வந்து நம்ம பேசறதுதா அவுங்க ரெக்காட் பண்ணி அவுங்க கேட்டாங்கனா இப்ப நம்மள பத்தி ஏதாவது குரூப்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்ளா
இல்ல நம்மள பத்தில எதுவு ஒன்னும் பண்ண மாட்டாங்க
சொல்ல மாட்டாங்கள ஓ சேரி சேரி ஓகே ஓகே ஓகே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங் ம் காலேஜ் முடிஞ்சுட்டு வீட்டு வந்தாச்சு
ஆ இப்பதங்க ரூம் வந்து படுத்துருக்கே
படுத்துருக்கீங்க ரூம்ஃபெசிலிடிலா எப்டி ஷேர் பண்ணீவீங்களா நீங்க மட்டு சிங்கிளா யூஸ் பன்னுவீங்களா ஆஸ்டலா அப்ப ஸ்கூல் கா காலேஜ் ஃபீஸ்டோட ஹாஸ்டல் ஃபீஸ் எக்ஸ்டால இருக்கு
டலேல வெளகய ரூம் எடுத் தங்கிருக்கு இவெளி ரூம் மாரி பி
மேன்ஷன் ஆ மேன்ஷன் எவ்ளோ ஒரு அமௌ்ன்டு மந்தலி சாப்பாடு
த்துருவாங்க தங்க இட குடுத்துருவாங்க ஒய்ஃபை வாஷிங் மிஷின் எலா யூஸ் பண்ணிக்கலா
னையில இவ்ளோ ஒரு ஃபெசிலிட்டியா
ஆமாக்கா ஆராய்ரந்தா
ஒ அப்ப காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்ளோ சொல்லிருப்பாங்க
ஃபீஸே ஒரு லச்ச ரூபா ஹாஸ்டல் ஃபீஸ் ரெண்டு லச்ச ரூபா
அவ் ஏன்னா இங்க இங்கயு அப்டிதாஸ் சொல்றாங்க ஆனால நறைய பேர் ரூம் எடுத்து ஷேர் பண்ணி சமைச்சு சாட்டு போவாங்க இல்லன்னா வந்து
உ ரெண்டு லட்சம்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வருது பாருங்க ஆ ஒ ஆமா ஒரு மாசத்துக்கு பாஞ்சுாயிரோ வச்சா கூட உ பான்ஞாய்ரல்லா சூப்பரா இருக்கலா இங்க ஆ இருந்தாலு அங்க
மா இருந்தாலு ரொம்ப நல்லா இருக்கு ஆ ஆ கட்டனு ஆ ஆசல் வந்தாலு ஹைக் குவாலி
அப்டிலா ஒன் இல்லகா நா போய் ஹாஸ்டல்ல ஒரு பத்து நாள் இருந்துக்கு நா ஒரு என் சி சி கம்ப்னால ஹாஸ் அப்பல்ல இருந்தே அப்பல்லா ஹாஸ்டல்ல லா அவ்ளோ ஃபெஸிலிடல்லா இல்ல ஹாஸ்டல்ல நம்ம என்ன பண்றங்க ல்லாம் வேனா நா அவ்ளோ தா பசங்க இருக்காங்க நறைய பேர் இருக்காங்க அது என்னன்னா இ அப்படின்னு இல்ல எங்க காலேஜல வந்து நிறைய பேர் வந்து இருந்த இருந்த தமிழ் நல்ல படிக்கிறது வந்து படிக்க வெளிநாட்டில படிக்கிறவங்கலு கொஞ்ச ஓரளவுக்கு இருக்கு இருப்பாங்க இந்துஸ்தான்தா பெரிய காலேஜுக்கா இந்துஸ்தான் ரொம்ப பெரிய காலேஜ் எ எ இந்த பிளைட்லா இருக்குல்ல ஏரநாட்டிக்கள் அ ஏரநாட்டிக்கலுக்கு இப்ப இந்தியாலே பெஸ் ஸ்ட்டு காலேஜ் இது இதுவு ஒரு காலேஜ் ஆமா ஆமா ஆமா ஆ ஆமா அதனால ஃபுல்லா ம் தெலுகு பசங்க ஹந்தி ஹிந்தி பசங்க பாரின்ல ஏதாவது ஆப்பிரிக்கால ஒரு பையே இருக்காங்க ஃப்ரெண்டு
தமிழ் பேசுவாங்களா
தமிழ்லா தெரியாது இங்கிலீஷ்லதா பேசுனு
ஓ காலேஜ்ல இங்கிலீஷ் அப்ப நீங்க நல்லா பேசுவிங்க
ஃபுல்லா இங்கிலீஷ்தாகா பேசணு காலேஜிலியே ம்ம் எ எ எனக்கு தமிழ்ல இங்கிலீஷ் புடிக்கு கத் த்துக்கிட்டே
அப்ப நல்ல உங்களுக்கு பெசிலிட்டில்லா இருக்குல்ல ஃபாரின்ல்லா
ஆமா ஆமா
இப்ப கிராஜுவேஷன் ஆயிட்டீங்கள அரியர்ஸ்ல்லா இருக்கா அரிஸ் இல்லாமதா படிக்கணு அதா நெல்லது அரிஸ் வச்சுட்டாவே நம்மளுக்கு அடுத்து பிக்கப் பண்ண ரொம்ப சிரமம்மா போயிடு அதனால அரிஸ் சி இல்லாமல் முடிஞ்சளவுக்கு படி க்குனு
ம்
ஸ் வைக்குபோது ஒன்ஸ்கா ஏன்னா நா பண்ணிருக்கே ஸ்லா நா எடுத்ததே ஆட்ஸ் தா ஒரு ஒரு கிராமத்துல இருந்து நம்ம ஆட்ஸ் போயிட்டு எடுக்கு போது அ அங்கேய நம்ம அது நா இங்கீஷ் நாம ஃபுல்லாவே கவர்மெண்ட் ஸ் கூல படிச்சுப்புட்டு ஒரு இங்கிலீஷ்ல போயி த் எடுத் க்கு போது ஃபஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் ரொம்ப தெணர்ணொ என்னன்னே தெரியாது ஆ அ
டென்த்வரைக்கு கவுர்மெண்ட் ஸ்கூல்லதா படிச்சே
ஓ ஓ ஓ
ப்புறோந்தா இங்க வந்தே அதுக்கப்பறோ டிப்ளமோ ஜாயின் பண்ணே
ஆ ஆ
அதுக்கப்புறோ இங்க வந்டே என்னதா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலு நா ஃபோன் நெறய யூஸ் பண்ணுவனா சோ இங்கிலிஷ் நெறய சூப்பரா கத்
ஆமா சென்னை போனாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த வழவழ கொழகொழ இங்கிலீஷு ஆட்டோமேட்டிக்கா வந்துரு நம்ம டங்க்குல
தெரியு தெலுகு கொஞ்ச கொஞ்ச கத்துக்கிட்ருக்கே
நம்ப ஃப்ரெண்ட்ஸ் அதுதா நம்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கும் போது நம்ம அவங்ககிட்ட ஈஸியா வந்து அந்த ஸ்லாங்க வந்து கத்துக்கலா இல்லையா இல்லன்னாதா நம்பளுக்கு கொஞ்ச ரேரு நம்ம இப்ப நாம வந் வளந்த சூழ்நெல எல்லாமே வில்லேஜஸ் சார்ந்துதா இருக்கு அப்ப அந்த வில்லேஜ சார்ந்து இருக்கும் போது நாம்ப என்ன பேசுவோ வா போ அப்பிடியேதா பே சிக்குவோ பட் நம்ப ஒரு எஜுகேஷன் உள்ள போகும்போது நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிள்ல இரு க்கும்போது அவுங்க என்ன பண்றாங்க பா நம்பகிட்ட இர்ந்து அவுங்க ஒண்ணு கத்துக்குவாங் க அவங்ககிட்ட இருந்து நாம்ப ஒன்னு கத் துக்குவோ இல்லீங்களா அப்ப அந்த லைன்ல பாத்தா நாம்ப கொஞ்சோ நம்பளோட இது இம்ப்ரூவ் பண்ணிக்கலா லாங்குவேஜ்லிர்ந்து பிஹேவியர்ஸ்லேர்ந்து ஆக்ட்டிவிட்டிலேர்ந்து நாம்ப ரைட்டிங் ஸ்கில்ஸு ஒர்க்கிங் ஸ்கில்ஸு எல்லாமே உங்களுக்கு மாறு இல்லியா நல்லா இருக்கு பட் எல்லா பரவால்ல இத்தினி லாங்வேஜ் படிச்சிருக்கீ எழுதுவீங்ளா
அக்கா ஆ அது ஹிந்தி எழுதத் தெரியு ஆ இத் வேற எதுவு எழுத தெரியாது
ஆ பேசதா தெரியு அப்போ இவ்ளோ அப்ப அதர் ஸ்டேட்லருந்து படிப்பாங்க இல்லயா ஓ சூப்பர் சூப்பர் நல்லாருக்கு அந்த காம்பினே
ஏன் கிளாஸ்லயே ஒரு நாலு பசங் தெலு கு மொத்த கிளாஸ்லயு இருவது பேருதா அதுல ஒரு நாலு பசங்க தெலுகு ஒருத்த நேபாளு
ஆ ஓ அந்த லைன்ல இருந்தல்லா வாராங்களா அவங்கல்லா ரொம்
அப்டில்லா இல்லக்கா ச்ச ஆ பீஹாருதா கொஞ்சோ பஞ்சபூமின்னு சொல்லுவோ சத் தீஸ்கர்ல கொஞ்சோ பெ ராஜஸ்தான்லா செம்ம ஊருக்கா இது ராஜஸ்தான்லா நம்பளுக்கு தெரியாது உங்களுக்கு ராஜஸ்தான்லா செம கண்ட்ரி செம
வாடி ஆனா பாக்கும்போது ஃபுல்லா பாலைவனமாவே காமிக்கிறாங்களே வில்லேஜு சைடு
காமிப்பாங்க ஆனா ராஜஸ்தான்லா இருக்கறதுலயே சூப்பரான ஊரு எனக்கு ராஜ எனக்கு ராஜஸ்தானு போய் செட்லு ஆகணுன்னு ஆச எனக்கு ராஜஸ்தான்னா ரொம்ப புடிக்கு யக்கா அதல்லா ஒன்னுல ராஜஸ்தான்லலாம் குளுரு அவ்ளோ குளுருருக்கும் நைட் நேரத்
ஆமா ஆனா ஆக்சுவலா நேத்து ஒரு ரூல் இன்னிக்கு காலேல தா பாத்தேன் ரீல்ஸ் ஸு அந்த ராஜஸ் அப்பலா ஜீரோ டிகிரியா மா அந்த ஆர்மி ஃபோர்ஸ் அந்த லைன்ல இருக்குல்ல அவுங்க வீடு ஏத்து ப ஒருத்தங்க ஷர்ட் பாத்தா நம்ப அப்பளமேரி
ஆமா அப்பளம் மாரி நொறுங்கும்
ஓ ஆ அப்டம் பிளாட்டா இருக்கு அந்த ஷ ட் பேண்ட் எல்லாம் பாகும்போது
ஆமா அது சரியா குளுரும் இருக்கும்கா நம்ம சும்மா படத்துல ஏமாத்துவாங்க நம்மள படம் பாத்தா சரி ஓகே இருங்க கட் பண்ணி அடுத்த கால் கூப்புறேன் திரும்ப கூப்புறேன் ஆ